ஹலோ
ஹ பேசுறது கேக்குதாங்க உங்களுக்கு
ஆஹ் கேக்குது நான் பேசு ஓக்கே நீங்க எப்படி இருப்பீங்க
ஆஹ் நல்லா இருக்கீங்க
கிளைமேட்ல ஒரே மழையா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் மழ இருக்கா
ஐயோ ஏங்க அத கேக்குறீங்க நேத்து மழ பெஞ்சுது மழ பெஞ்சிட்டு ஒரு நாலு மணி நேரம் எங்களுக்கு கரண்ட் வரல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மழைக்காக ஆனா எதிர்பார்த்தோம் ஆஹ் ரொம்ப வெயிலா இருக்கே இந்த அனல் தீரணும்னா மழ வரணும் அப்படின்னு ரொம்ப ஆச இருந்தது ஆனா பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட கரண்டு போயிடுச்சுங்க அதுக்கும் அப்பதான் நான் அரிசி ஊற வச்சு மாவுரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாவு அரைச்சு ரெண்டு உளுந்து போட்டேன் அடுத்தது அரிசி போடுறதுக்காட்டி கரண்ட போயி நாலு மணி நேரம் கழிச்சு வந்து ஒரே தலைவலிங்க அது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆனா மழைய ரசிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க சொல்லுங்க மழை உங்களுக்கு எப்படி புடிக்கும் என்னன்ட்டு
சின்ன கொழந்தைலந்து பெரிய வயதானவ்ங்க வரைக்கு நீங்க போய் கேட்டீங்கனா மழ எப்டி இருக்குன் கேட்டா ரொம்ப எல்லா ரசிக்க கூடியதா இருக்குன் தா சொல்லுவாங்க சின்ன வயசுலல்லா நெறைய மழைல நனஞ்சிருப்போ அதுக்கடுத்த ஒரு ஏஜ் எல்லா நெறைய மழைல நெனஞ்சிட்டு வேல பாத்துட்ருந்தோ அதுக்கடுத்த ஏஜ்லல்லா வந்து மழைய பாத்தா தூரமா நின்னுட்ருந்தே அதுக்கு அடுத்த ஏஜ்லல்லா வந்துட்டு நம்ம நனஞ்சா நம்ம பிள்ளைங்க நனையுமே உடம்பு முடியாம போயி்டும் இப்பவு ஓரமா நின்னு வேடிக்க பாத்துட்ருக்கோ இனிமே அந்த கால வரு மா என்னன்றதே தெரில
உண்ம உண்ம நீங்க சொல்ற மாரியே தாங்க நானு அப்பல்லா பாத்தீங்கன்னா மழைல வந்து ரொம்ப ஆட்டம் போட்ருக்கே நாலா சின்ன வயசுல எங்களுக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கனா வாய்க்கால் போகு அந்த வாய்க்கால்ல போய் நாங்க சின்ன வயசுல குளிப்போம் அந்த டைம்ல மழ பெஞ்சுச்சுனா அவ்ளோ ஜாலியா இருக் கும் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டே இருப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வரும் போது மழ பெஞ்சச்சுனா வேணும்னே போய் மழைல நனைவோ தெரியாம நனஞ்சுட்டோ வீட்ல திட்டுவாங்கல்ல தெரியாம நனஞ்சுட்டோம்மா அப்டின் சொல்லி வீட்ல சொல்வ ஆனா அந்த மழைல ரசிச்சு ஆடுன நா டான்ஸ்லா ஆடிருக்கேங்க மழைல சின்ன வயசு சுல அது ரொம்ப புடிக்கு எனக்கு ஆனா நீங்க சொல்ற மாரி அத கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா மாறிடுச்சு ஓகே மழ பிடிச்சு மழைல நனஞ்சு சளி பிடிக்கும் போது சின்ன வயசுல நம்மளுக்கு தெரியல இப்ப வந்து நம்மளுக்கு அந்த மழைல நனஞ்சு காய்ச்சல் வந்தாலோ இல்ல சளி பிடிச்சாலோ நம்ப படுத்துக்கிட்டா வீட்ல யாரு சமைக்கிறது நம்ம பசங்கள யாரு பாக்குறது அப்டின்ற அளவுக்கு போறதுனால இப்ப அந்த மழைய பாத்தாலே தூரமா நிக்கிறது ஒரு டிராப் கூட தலைல படாம தா இப்பல்லா நா பாத்துட்ருக்கே அது வந்து கொஞ்சொ கஷ் கமா இருந்தாலு நம்ப பசங்களுக்காக அத வந்து நம்ளோட ஆசைய கொஞ்சொ கொஞ்சொ கம்மி பண்ணிக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா அது போல இல்லாம நம்ம சின்ன வயசுலல்லா மழைல எவ்வளவோ நனஞ்சிருப்போ ரொம்ப நாள் மழைல நனஞ்சிருக்கே நால்லா ரொம்ப தூரொ ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போதுல்லா வேணுனே மழைல நனஞ்சிக்கிட்லா வந்திருக்கே பேகு புக்கெல்லாத்தையு நல்லா கவர் பண்ணி எடுத்துப்பே போட்டுட்டே அதுல ஏ ல நனஞ்சுகிட்டே நடந்து வீடு வரைக்கு வந்துருக்கே அப்பதா எனக்கு ஒன்னு ஆனதே இல்ல நீங்க சொன்ன மாரி இப்போ எதாது ஒரு சின்னதா தூரல் ரீசனா என்னனா நேத்து மழ பெஞ்சுது நேத்து காலைல நா துணி போட்ருந்தே மழையில நனஞ்சிருமோனீ சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் அந்த துணிய எடுத் துட்டு வந்தெ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷ அதிகபட்சமா ஒரு நிமிஷொ ரெண்டு நிமிஷொந்தா மழைல நெனஞ்சிருப்பே நேத்து ஃபுல்லா தலைய அவ்ளோ வலிக்குது இதுவே நா நாலு கிலோமீட்டர் மழைல நெனஞ்சுக்கிட்டே வந்திருக்கே எய்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நாலு கிலோமீட்டர் மழைல நனஞ்சுகிட்டே வந்துருக்கே வீடு வரை க்கு அப்பல்லா கூட ஒண்ணுமே ஆகல இப்போ ஆகுது
அதுக்கு காரண வந்தீங்க நம்மளோட உடல் நலைங்க நம்ப அப்ப வந்து நல்ல ஹெல்த்தியா நல்லா இருந்தோ அதுக்கப்ற நம்பளுக்கு கொழந்தைங்க பண்றொ இப்ப மோஸ்ட்லி பாத்திங்கனா எல்லாமே குழந்தைங்க வந்து சிசரியன தா ஆகுது நார்மல் டெலிவரி யாருக்குமே ஆக மாட்டுது அப்புடி இருக்கும் போ து நம்பளுக்கு பேக் பெய்ன் வருது ஒடம்பு வீக் ஆகுது இம்யூனிட்டி பவர் கொறையிது இந்த மாரி நெறைய இருக்கிருக்க ஒடம்புல வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாதனால சட்டுனு எதோ ஒன்னுனாலு நம்ள வந்து டக்குனு அஃபெக்ட் பண்ணிடுது நம்ளுக்கெல்லா வந்துருது அது ஹெல்தியா இருக்கனுனா நம்ம என்ன பண்றதுனா இன்று ஹெல்தியான பொருள் நம்ப சாப்புன்னு முன்னாடி சாப்டத விட இந்த கொழந்த பொறந்ததுக்கப்றொ பாத்திங்கனா நம்ப ஹெல் தியா சாப்புட்னு ஆனா நம்ப எங்க நம்பளுக்கு கேர் பண்ணிக்கோ சொல்லுங்க நம்ப கொழந்தைய பாக்கணு பசங்கள‌ பாக்கணும் அந்த வேல இந்த வேல அப்டிதா பாக்குறோமே தவிர நம்ப ஒடம்புல வந்து ஆரோக் கியமே நம்ப காட்றதில்ல அதனால தா சின்ன மழைக்கு கூட நம்ம அந்த ஒடம்பு தாங்க மாட்டுது
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே பிஃபோர் மேரேஜு ஆஃப்டர் மேரேஜு எல்லாருக்கு டோட்டலா மாறுன் சொல்வாங்கல்ல அது வந்து பெருசா வந்து காசு பண வசதி அது அதெல்லா டேஷ் டேஷ் அதெல்லா அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷ்யங்கள் இருக்கு பாருங்க இதுல சின்ன விஷய நா ரொம்ப ஆனா நம்ளுக்கு எவ்ளோ அது பாதிப்ப ஏற்படுத்துதுன் கிட்டாமா அவ்ளோ இருக்கு இப்போதைக்கே பாக்க படன்னா நம்ப அப்ப இருந்தப்ப இருந்த ஹெல்த்து கண்டிஷன் நம்பளுக்கு சரியா இல்ல மெண்டலி ஃபஸ்ட்டு டிஸ்டப்டா இருக்கோ நம்ப ஹெல்த்த தாண்டி மெண்டல் கண்டிஷனே சரியில்லாம இருக்குதே இந்த மாதிரில்லா இருக்கிறதுனாலதா நம்ம வந்து இப்ப இப்ப இயற்கைய ரசிக்க முடில மழைய ரசிக்க முடில மழ வந்து மழ எப்படா வரு எப்படா மழ வருன்னது போவ ஐயயோ மழ வந்துருமா கொழந்தைக்கு சளி பிடிச்சிருமா கொழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணுமே ஹோம் ஒர்க் எழுதுனுமா இவ்ளோ இதாகுமே இந்த தாட்லா வர ஆரம்பிச்சிருது இப்போ
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க நானு அதே மாரியே தாங்க பண்ணிட்ருக்கே இப்ப என்னோட பெரிய பையனுக்கு பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு சளி பிடிக்கிற டைப் அவெ இப்ப வெயில் கால வந்தா அவனுக்கு எதுமே கெடயாதுங்க அவனுக்கு சளி பிடிக்கிறதோ எந்த ஒரு ப்ராப்ளமு வராது அவெ ஹெல்தா இருக்கிற மாரியே இருக்கு ஆனா இந்த மழ வந்துச்சு இல்ல பனி வந்துருச்சு அப்டின்னாலே அவனுக்கு அந்த சளி பிடிக்கிறது ஆரம்பிச்சிருது கொஞ்சொ அதிகமா ய கண்டினியூஸா இறும்புறது இந்த மாரி விஷ்யங்கள் நெறைய நடக்குறதுனால அய்யயோ வெயிலே இருந்தாலே போது இந்த மழ வேணா அப்டின்ற ரேஞ்சு க்கு போய்ட்டே அப்பல்லா பாத்தீங்னா இந்த மழ வந்தா எங்க கிராமத்து சைட்ல அந்த மண் வாசன வரு அதுக்கப்ற அந்த பாத்தீங்கனா அந்த அந்த செடிகள் மரத்தல்லா பாத்திங்கனா மழ பெஞ்சு ஓயம் போது நா அதுல போய் அத தட்டிவிட்டு அந்த மழைல கூட நா நனஞ்சிருக்கே அவ்ளோ ரசிச்சி அவ் வ்ளோ பண்ணிருக்கேங்க ஆனா இப்ப ஒரு மழன்னோனே ஐயய்யோ மழ வருதா நம்ம பிள்ளைங்களுக் வந்து சளி பிடிச்சிருமோ அவனுக்கு இரும்பல் ஆரம்பிச்சுருமோ திரும்பொ ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ இப்புடியே ஏகப்பட்ட தாட் வந்துட்டே இருக்குங்க அவனுக்கு வெயில் காலத்துல எதுமே வர்றது கெடையாது இந்த மழ வந்துட்டா வர்றதுனால அந்த மழையே இப்ப எனக்கு பிடிக்காம போயிடுச்சோ அப்டின்ற அளவுக்கு போயிடுச்சுங்க எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்குள்ள நீங்க இப்ப சொன்னீங்கல்லையா மழ பெஞ்சு நேத்து நாலு அவ கரண்ட் கட் ஆயிடுச்சுன் சொல்லிட்டு அப்பல்லா மழ பெஞ்சு கரண்டு கட் ஆனா கூட நமக்கு தெரியாது ஏன்னா மழைல கொஞ்ச நாடி வெளயாடுவோ வீட்ல வந்து கொஞ்ச நாடி ட்ரெஸ் மாத்தும் போது நம்ப உடல்நிலை எப்டி இருக்குனா அப்டியே கொஞ்ச அந்த குழுமையாவே வச்சுட்ருப்போ அதனால பெருசா நமக்கு அந்த இதுவே தெரியாது இப்போ பவர் கட் ஆச்சுனா மெயினா என்னனா என்னோட கொழந்தைங்கள சமாளிக்க முடியல கரண்ட் எப்ப வரு கரண்ட் எப்ப வரு கரண்ட் எப்ப வரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வேக்குது எனக்கு இப்புடி இருக்கு எனக்கு அப்புடி இருக்குனு அப்பல்லா என்ன பண்றது நானு ஏ வீட்டுக்காரு வச்சுட்டு விசிறமாட்டு வச்சுட்டு விசிறிட்டே இருக்குறது எப்போ கரண்ட் வரு அது கேட்டுட்டு விசுறது கூட நம்ம கைவலி கூட தாங்கில்லா அதுங்க கேட்டுக்கிட்டே இருக்குங்க பாரு நை நை நை நை நைனு அதுதா நமக்கு அவ்ளோ டென்ஷன் ஆகுது
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க நாங்கல்லா பாத்தீங்னா அந்த காலத்துல வந்து எங்க வீட்ல வந்து ஃபேன்ல்லா கெடையாதுங்க நா எப்டியும் பாத்தீங்கனா எனக்கு ஞாபக இருந்து நா ஒரு எட்டாவது ஒம்பதாவ்து படிக்கிற வரையுமே வந்து எங்க வீட்ல ஃபேன் கெடையாது முன்னாடி லைட்டே இல்லாம இருந்தோ சின்ன வயசுல அஞ்சாவ்து படிக்கிற வரையு லைட் இல்லாம இருந்துச்சு அதுக்கப்றொ அ ஒத்த லைட்டு சர்வீஸுன் சொல்ட்டு ஒன்னு குடுப்பாங்க ஒரே ஒரு லைட் மட்டு ஓடு அதுக்கு கரெண்ட்டு பில்லா கெடையாது அந்த ஒரே ஒரு லைட்லதா நாங்க ஒக்காந்து படிக்கிறதோ எது பண்றதோ எல்லாமே பண்ணு ஃபேனே எங்க வீட்ல கெடயாது ஆனா அப்பல்லா எங்களுக் தெரிய யவே இல்ல இந்த வேர்வையோ எதுவோ அப்பேடி எதுமே தெரியாமதா‌ இருந்தோ இப்ப பாத்தீங்னா கொஞ்ச நேர‌ ஃபேன் இல்ல ஏ‌ சி இல்ல அப்டின்னாலே நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஒடம்பு வேர்த்து எனக் பாத்தீங்னா ஒரு பக்க தல ஃபுல்லாவெ வலிக்கு அந்த வேர்வ உள்ள வடிய வடிய அவ்ளோ தல வலி எடுக்கு அப்பல்லா நாங்க ஃபேனே இல்லாம எப்டிலா இருந்தோ அப்டின்றதல்லா நா நெனச்சு பாக்குறே நம்ம உண்மையாவே ஃபேன் இல்லாமலா இருந்துருக்கோ இப்ப ஏ நம்ளால இருக்க முடிலன்றா அது ஒரு விஷ்ய நம்ப ஒடம்பு பழகிடுச்சுனா அதுலேந்து வெளில வரமாட்டிங்கிது இப்ப ஃபேன் இல்லாம ஏ சி இல்லாம இரு க்கு முடியல அப்புடின்ற ஒரு நெல வந்ததுனால அந்த உடம்பு வந்து அத ஏத்துக்க மாட்டுது அப்ப வந்து நாங்க வந்து நல்லாவே வந்து அந்த மாரி விஷ்யங்கள் ஏத்துக்கிட்டுச்சு ஒடம்பு அனால அது இருந்தது இப்ப இந்த விஷ்ய ஏத்துக்கிட்டதுனால இந்த ஒடம்பு வந்து அத கேக்க மாட்டுது அது வந்து ரொம்பவு நா நெனச்சு நெனச்சு பாப்பே அப்புடி இருந்திருக்கோ நம்ப அப்டின்ட்டு
கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா என்ன ஒரு விஷயத்துக்கு நம்ப ஒடம்ப பழக்கப்படுத்துறோமோ அது மாதிரிதா உடல்நிலை மாறுது எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ப க இப்ப சுவைக்காக இருக்கட்டு இல்ல உடல் நலத்துக்காக இருக்கட்டு இல்ல நம்ம மெண்டல் கண்டிஷனே இருந்தாலு சரி நம்ம எப்புடி அத க பழக்கப்படுத்துறோமோ அப்புடிதா அது வேல செய்யுத தவிர அது புதுசா எதையு செய்யுறதே கிடையாது நீங்க சொன்ன மாரி நாங்க கூட ரீசன்ட் டைம்லதா ஏ சி வாங்குனோ பட் ஏ பொண்ணு என்னன்னா ரொம்ப ஓவரா பண்றாங்க ஏ சி போடு என்னால முடியலம்மா அவ்ளோ வேர்க்குது எவ்ளொ வெக்கையாருக்கு ஏ சி போடு ஏ சி போடு ஏ சி போடு அது என்னமோ வெளயாட்டு பொருள் ஆயிடுச்சு ஏ பொண்ணுக்குன் நெனக்கிறே வந்தது அததா சொல்லு அம்மா ஏ சி போட்டியா ஏ சி போட்டியான்னு ஆனா போட்டு வுட்றதோட செரி வெள்ல போயிடுவாங்க அதாவ்து இப்ப நம்ம வீட்ல இருக் க்கு அத வந் தது போடணு நம்ப கொஞ்ச ஜில்லுனு இரு அப்படின்ற ஒரு இதுக்கு பழகி வச்சிரு பழகிட்டா அவ அப்டின்னு தான் நான் நினை நெனக்கிறவ
உண்ம நீங்க சொல்றது அதுதான் கரெக்ட் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கூர வீடுங்க அந்த கூர வீட்ல அந்த மழ பெஞ்சு அந்த ஜில்னஸ் அதுல பாத்தீங்கன்னா ஏசியே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்ல மாடி வீடு கட்டிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனா என்னோட அந்த கூர வீட்ட நான் இன்னுமே மிஸ் பண்றேன் அதுலதான் நா பிறந்தது வளந்தது படிச்சது எல்லாமே அதுதான் எனக்கு அந்த வீடு இன்னும் நியாபகம் இருக்கு கூர போட்டு நாளு பக்கமும் ஒப்னா இருக்கும் உங்களுக்கு ஃபேன் யே தேவ இல்ல அதுதான் யோசிப்பேன் ஃபேன் இல்லாம எப்டி இருந்தோனா இயற்கை காத்தே நம்பலுக்கு நெறைய வந்துட்டு இருந்தனால நம்ம அதை எதிர்பார்கல இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்ல அடச்சு ஜன்னல் இருக்குன்னு தான் பேரு பக்கத்துல அக்கத்துல காத்தே வராம இருந்தா அப்றம் எப்டி இருக்கும் அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நம்ம பசங்களுக்கு அந்த மாரி ஒரு விஷயம் கிடைக்கலன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்பல்லாம் அவ்ளோ என்ஜாய்பண்ணோம்ஹோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு புல்லாவே சுத்தி நாங்க செடி எல்லாம் வச்சிருப்போம் அந்த செடியில அந்த காலையில பாத்தீங்கன்னா அது பொட்டு பொட்டு பொட்டா இருக்கிறது அதுவே பாக்க அழகா இருக்கும் நெறைய விஷயங்கள் நான் ரசிச்சிருக்கேன் இந்த மழையால ஆனா இப்ப அது எல்லாமே இல்லாம ஐயோ ஏன் மழ வருது அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க எனக்கு
கண்டிப்பா இப்ப என்னன்னா அப்ப ரசிச்ச நீங்க இப்போ அத வந்துட்டு பரவாயில்ல எதனாலும் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு டைம் இறங்கி செய்யங்களேன் பண்ணனாலும் சரியா போயிடும் ஏன்னா அந்த உடம்பு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இருபது வருஷமா நீங்க அதுக்கு பழக்கப்படுத்தாமலே இருக்கு இருக்கீங்க இல்லையா அதனால அது அத வந்து அதால்லா ஏத்துக் முடியாது ஒரு ரெண்டு டைம் மழைல நனஞ்சிடனு வச்சக்கங்கலேன் தானா சரிய போய்டும் அத நம்ம பண்ணவே மாட்டம் எப்டிய இருந்தாலும் மழையில் நனஞ்சா ஃபீவர் வரும் தலவலி வரும் அப்டின்னு சொல்ட்டு ஒரு பயத்திலயே இருப்போம் நெறைய இத பத்தி நம்ம மழய பத்தி பகிர்ந்துகுட் டுன்னக்கு இருக்கிறேன் நம்ம இன்னொரு சந்தர்ப கெடக்கிம் போது பேசலாம் நன்றி
நன்றி நன்றி நம்ம நெறைய விஷயம் பேசிட்டோம் அது தலைப்பு பேசலாம் தோழி நன்றி
நன்றி